ஓ எப்டி இருக்கீங்க ஹாய் நல்லா ருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லா ருக்கே இப்பதா உங்க ஃபியான்சி பேசிட்டே இருந்தாங்க வெயிட்டிங்ல நீங்களு வரீங்க அவுங்க செரி பேசுங்க அப்பறமா நா பேசிக்கிறே பேசி முடிச் சோமா செரி பேசுங்க அப்பறமா பேசிக்கிறே சொன்னாங்க
ஓ நா அதுக்காக தா கூப்டே அவுங்களே முன்னாடியே பேசிட்டாங்களா
ஆமா அவுங்க இப்பதா கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணி கூப்டாங்க
செரி நானு அதுக்காக தா கூப்டே நீங்க மறக்காம உங்கள் ஃபேமிலியோட எல்லாரு கல்யாணத்துக்கு வந்துருட
செரிங்க என்னைக்கு கல்யாணோ வச்சிருக்கீங்க அத சொல்லாம கட் பண்ட்டு போயிட்டாங்க ஆமா
இப்போ வர்ற சனிக்கெழம ஞாயிற்றுக்கெழம கல்யாணோ மறக்காம கொழந்த குட்டியோட வீட்ல எல்லோரு சேந்து வந்துருங்க
ஓ ச அப்டின்னா நா சாட்டர்டே ஈவினிங் வந்துடுறோ சன்டே முடிஸ் ச்சு சன்டே ஈவினிங் கெளம்பிலால அப்டினா டிக்கெட் புக் பண்ணிடலானு பாக்குறே
அதுக்கில்ல அதுக்குள்ள எப்டிங்க கெளம்ப முடியு இங்கே நெறைய விஷயங்கள் எல்லா இருக்கு இங்கே பழைய மரபு பறக்கார தா இந்த மேரேஜ் எல்லாமே நடக்கு அதெல்லா நீங்க பாக்க வேண்டாமா
ஆனா ஒரு நாள் லீவு குடுப்பாங்களானே டவுட்டு சன்டே ஆனதுனால வந்துர்லா மண்டே எல்லா லீவ் குடுப்பாங்களான்னு தெர்ல ஆ அதனால கேட்குறே
கல்யாணமே ஏதாவது ஒரு நாள் தா நடக்கு அதுக்கு இப்டி பண்ண என்ன பண்றதுங்க வர்றீங்க வந்து ஒரு நாலு நாள் இருந்து கல்யாணத்த முடிச்சு எல்லாரையு பாத்துட்டு போலால ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா லீவு கேளுங்களே
செரி நா கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றே நா எப்டினு பாத்துட்டு
ம் எங்களோட அந்த கல்யாணத்தோட அ எப்டி கல்யாண பண்றாங்க இந்த விஷயயெல்லா உங்களு தெரியணு இல்லையா ஏனா ஒவ்வொரு எடத்துலயு ஒவ்வொரு மாரி கல்யாண பண்றாங்க அப்டி இருக்குபோது இதோட எப்டி கல்யாண பண்றாங்க இதோட இந்த பழைய மரபு பறக்கார என்னென்ன பண்ணுறாங்கங்கிறதெல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணு அதுக்காக தா நா சொல்றே
ஆ செரி செரி பர்ச்சஸ் எல்லா முடிச்சாச்சா கல்யாணத்துக்கு பர்ச்சஸ்ஸு
இல்ல அது முடிக்கல எல்லாமே கூட்டிட்டு போனோ பொண்ணு வீடு மாப்பிள வீடு எல்லாத்துக்கு க இதுவு வாங்குனோ ட்ரஸ் எல்லா வாங்குனோ அது போக மாப்பிளைக்கு நம்ம தா எடுத் தர்ணு ஆ பொண்ணு வீட்ல நம்ம இன்னு சொந்தோ பந்தோ சின்ன சின்ன கொழந்தைங்கல்லா இருக்காங்க எல்லாத்தையு கூட்டிட்டு போய் எல்லாருக்கு அவுங்களுக்கு செட்டாகற மாரி எடுத்து குடுக்கணு இல்லீங்ளா
ஆமா
அத பண்ணணு நெறைய விஷயங்கள் இருக்கு நீங்க கண்டிப்பா எல்லாரு சேந்து வரணு வீட்டுக்கு
ஆ செரி ஓகே
ம்
நா கண்டிப்பா வருவே ஆனா லீவ் எப்டின்னு பாத்து ட்டு உங்கள்க்கு என்னான் சொல்றேங்க
செரி நீங்க அப்ப அப்படின்ட்டு நீங்க இது பண்ண வேண்டா கண்டிப்பா எல்லாரு சேந்து வர்ணு லீவு கேளுங்க குடுப்பாங்க இப்போ எங்களோட கல்யாணோ எப்போ
ரி எல்லா வாங்கியாச்சா
சேரி எல்லாமே ஆட்ரு சொல்லியிருக்கு இப்ப நாளைக்கு தா போயி அந்த இதெல்லாத்த வாங்குனோ இன்னைக்கு வந்துருச்சாமா எப்போ வருன்னு தெரியில ஃபோன் பண்றேன் சொல்லிர்க்காங்க
சேரி ஸ்
ஆ ஃபோன் பண்ணா போயிர வேண்டியதா போய் எல்லாமே வாங்கிட் வர்ணு
சேரி சேரி அப்றோ இதெல்லாமே டெக்ரேஷன் எல்லாமே பண்ணியா சொல்லிட்டீங்ளா ஆட்ரு சொல்ட்டீங்களா எல்லாமே
தெல்லாமே சொல்லியாச்சுங் அதெல்லாமே டெக்ரேஷன் போக சாப்பாட்டுக்கு இன்னோனு அந்த பந்தல்க்கு அது போக ஆ மத்தளோ செட்டெல்லா இருக்குல்ல பேண்டு எல்லாத்துக்கு சொல்லியாச்சு அதுலருந்து இன்னு ஏன்னா நீங்க மொதலே வந்தா தா என்ன பொண்ணு வீட்ல அதாவ்து பைய வீட்லருந்து பொண்ணு வீட்டுக்கு மொதல் நாள் வருவாங்க
ம்
பொண்ணு வீட்ல
பையனோடவா
இல்ல மொதல் நாள் வந்து பொண்ணு வீட்ல பொண்ணு வீட்டார் வந்து அங்க அவுங்க சின்ன ஃபங்க்ஷன் வெப்பாங்க அவுங்களோட சொந்தோ பந்தோ எல்லாத்தையு கூட்டு ஒரு ஃபங்க்ஷன் வெப்பாங்க அன்னைக் இந்த அன்னைக்கு நைட்டு தா பைய வீட்லிர்ந்து ஒரு ஏழு பேரோ ஒம்பது பேரோ பொண்ணு வீட்டுக்கு போறாங்க நைட்டு நைட்டு போயி அது ஓ சின்ன சம்பரதாயம் சாஸ்திர சம்பரதாயல்லா இருக்கு அத முடிப்பாங்க அத முடிச்சிட் தா ஆ அந் அன்னைக்கி என்னன்னா இந்த பழைய மரபு பிரக்காரோ பொண்ண வந்து ஆ நீ உனக்கு சம்மதமான்னு அன்னைக்கு தா கேப்பாங்க ஆனாலு எல்லாத்திக்கு எல்லாருக்கு சிரிப்பு வரு என்னடா கல்யாண் நாள்ல கேப்பாங்க அப்டின்ற மாரி
ஆமா பின்ன ஃபஸ்ட்டே கேக்கற இத இப்ப கேட்டா சம்மந்த இல்லேன்னா என்ன பண்ணுவாங்க
இல்ல அப்படி இல்ல
ம்
மொதல்லியே வந்து கேட்ருவாங்க ஆனா மொதல்லல்லா வந்து பொண்ணு பையெல்லா பெரிய அளவுல பாக்கறதில்ல இப்பெல்லா நெறைய பேரு பாக்குறாங்க வர்றாங்க போறாங்க ஆனா இது பழைய மரபு பொறக்கார இருக் க்கணுங்கிறதுக்காக அ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேப்பாங்க
ஓகே ஓகே
இப்ப எல்லாரு சிரிச்சுட்தா இருப்பாங்க
அ ஆமா நாளிக் கல்யாண்த்த வெச்சு இப்ப கேக்குறாங்கன்னு சிரிக்காம என்ன பண்ணுவாங்க
ம் அப்ப அந்த பொண்ணு வந்து சிரிக்கு அ அ ம் அப்ப பக்கத்தில இருக்கிறவங்கூட இந்த மாரி நீங்க சொன்ன மாரிதா நாளிக் கல்யாணத்த வெச்சுட்டு இன்னிக்கு புடிக்குதானு கேக்குறீங்ளே அது ரொம்ப ஜாலியா இருக்கு அப்ப அத முடிச்சுட்டு அன்னிக்கு நைட்டு அங்கியே தங்கிருவாங்க இப்ப மாப்பிள்ள வீட்ல இருந்தந்த பெரியவங்க
த்தியா
ஆமா
ட்ரெடிஷனா இப்டிதா ஃபாலோ பண்றிங்ல்ல
ஆமாங்க அப்போ நால ஒரு அந்த ஏழு பேரோ உம்பது பேரோ அங்க வீட்லே இருப்பாங்க அவுங்ள எல்லாமே எல்லா த்தையு அவுங்க கவனிப்பாங்க பொண்ணு வீட்ல
செர் செரி
ட்டு அவுங்ளுக்கிது அ ரூம் குடுத்து நல்லா நீட்டா அவுங்க தூங்கி எந்திருச்சு காலையில பொண்ணு அந்த வீட்லந்து கெளம்பி மாப்பிளை வீட்டுக்கு வருவாங்க
ஆ
அப்போ அந்த மாப்பிள வீட்டுக்கு வந்து மாப்பிள வீட்ல தா மெயின் கல்யாணமே நடக்கு
அ வீட்லயா இல்ல கோயில்லைங்ளா
இல்ல கோயில் வெச்சுதா என்ன வீட்ல அ அ ஸோ சின்ன சின்ன சம்பிரதாயங் சாஸ்திர சம்பிரதாய இருக்கு ஆ அங்க முடிச்சிட்டு கோயில் போறாங்க கோயில் போயி ம மால மாத்தணு அத பண்ணிட்டு கடைசியில வந்துதா தாலி கட்றதெல்லா வீட்ல தா வெச்சு தாலி கட்டுவாங்க
ஓ அப்படிங்ளா இவங்க சொ ன்னாங்கங்க அவுங்க ஃபியான்சே சொன்னாங்க இந்த மாரி சேரீ வந்து தாலி கட்டனதுக் அப்றந்தா ரிசப்ஷன் டைம்ல தா சேரீ கட்டுவோ இல்லாட்டி லெஹெங்கா போடுவோ அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ட்ரெடிஷன் எங்களுக்குனு ஒரு ட்ரெடிஷன் ட்ரெஸ் இருக்கு அதுதா மாப்ளியு பொண்ணும் போடுவோ இந்த ரிசப்ஷன்ல தா கோச் சூட் போடுவாங்க பசங்க நம்ம சேரீயோ இல்ல லெஹெங்காவோ போடுவோ அப்டின்றமா சொன்னாங்க ட்ரெடிஷன் ட்ரெஸ்ல தா தாலி கட்டுவீங்களா
கருத்தா சொலிருக்காங்க ஏன்னா இப்பெல்லா வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தர்லா அவங்களோட அந்த பழய மரபு பிரக்கார தா பண்ணுவாங்க அதே மாரி நம்மளு என்ன பண்ணுவோன்னா ஆ அ த பழைய மரபு பொருக்கரந்தா அவங்களுக்கு வே வேட்டி அந்த மாரியான சேல கட்றதுல பொண்ணுங்க வந்து அவங்களுக்கு ஒரு தனி ஒரு டிரஸ் ஒன்னு இருக்கு அத போடுட்டு தா ம் தாலி கட்டுவாங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்து தாலி கட்டுறது பண்ணுவாங்க ஏன்னா இப்போ அ அத முடிச்சதுக்கு அப்றந்தா அந்த ரிசப்ஷன்லா என்ன பண்ணுவாங்கன்னா ம் மாப்பிள்ள கோட் சூட் போடுறதோ பொண்ணு சேரி கட் கட்டிட்டு நிக்கறது இருக்கு
ஓ ஓகே ஓகே
இப்ப எல்லாரு அந்த மாரி பழகிட்டாங்க இப்ப த பழைய மரபுக்கு வந்து எல்லாமே வந்துட்டாங்க உள்ள ஏனா அந்த கலாச்சாரத்த உடக்கூடாது பழய கலாச்சார அப்படியே இருக்கணு அது வந்து கம்மியாக கூடாது என்னைக்கு அப்டின்ற மாரி அவங்க வந்து எல்லாரு அந்த மாரி இப்போ இந்த காலத்ல அப்டி வந்துர்ச்
ஆமா ஏனா தாத்தா பாட்டி ஆமா தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சத நம்மளுக்கு ஒரு ஃபிப்டி பர்சன்ட்டு கூட தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சது திருப்பி நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தெரியணும்னா அட்லீஸ்ட் அத நம்ம ஃபாலோ பண்ணாதா தெரியு நம்ம அதே விட் ட்டுட்டேன்னா அதுலயு ஓ சுத்தமா இந்த ட்ரெடிஷன் என்னன்னே தெரியாமலேயே போயிருவாங்க அவங்க இஷ்டத்துக்கே என்னென்னமோ பண்ணிட்டு போயிர்வாங்க
கண்டிலா நம்ம பழைய காலத்தில தாத்தா பாட்டிங்க பண்ண விஷயத்த நம்ம இப்போ கொண்டு வந்தா தா இதுக்கு மேலே வர ஜென்ரேஷனாவது ஓ இந்த மாரில்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு விஷய உங்களுக்கு தெரியு இல்லன்னா எப்படி தெரியு எல்லாடோ டோட்டல்லா எடுத்துக்கிட்டோ ஆ
தாத்தா பாட்டிங்க இவங்க வந்து ஏதாவது ஒரு மொற ஏதாவது சொன்னாங்கன்னா அத படி நம்ம பண்ணீன்னா அதுல ஏதோர் சின்ன நல்ல விஷயோ நம்மளுக்கு தெரியாம இருக்கு
ம்
ஆனா அதுல ஒரு நல்ல விஷய இருக்கு நம்ம இவங்க சொல் ல்றாங்க இங்களுக்கு என்ன தெரியும்ன்ற மாரி நா விட்டுட்டேன்னா அதுதா ப்ரச்சன அவங்க படியே நம்ம பண்ணிட்டேன்னா ஒன்னு ப்ரச்சனை இல்லன்ற மாரி அடிக்கடி எல்லா சொல்லுவாங்க தாத்தா பாட்டி சொன்னா நல்லதுக்கு தா கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்கன்னு வாங்க
சின்ன விஷய இல்லைங்க அவங்க சொல்றது எல்லாமே நல்ல விஷயோ
ஆமா
அந்த நல்ல விஷ்யத்தில சின்ன விஷ்யமாவது இருக்கு அதாவது சின்ன விஷ்யத்தில நல்ல விஷ்யமாவது இருக்குங்கிறது இல்ல அவுங்க சொல்ற சின்ன விஷ்யோனாலு எல்லாமே நல்ல விஷ்யோந்தா
ஆமாமா
ஏனா அத நம்ம கடைப்பிடிச்சாலே நம்ம நல்லா இருக்கலா ஆனா இப்ப இப்பத்த இருக்கற இந்த உலகத்தில எல்லாமே ஸ்பீடா போய்ட்டு இருக்கறதுனால
இப்ப மாடர்ன் கல்ச்சர் ஆயிருச்சு என்ன சொன்னாலு உங்களுக்கு தெரியாது கம்முனு இருங்கனுவாங்க
த மாடர்ன் கல்ச்சர்தா ஆனா அவுங்க என்ன பண்ணியருக்காங்கனா அப்போது வந்து சாட் அண்ட ஸ்வீட்டா அவுங்களோட விஷ்யத்த சொல்லிருக்காங்க ரொம்ப சிம்பிளாவு இருக்கு ஆனா நல்லா ஸ்வீட்டாவு இருக்கு ஏனா ரொம்ப கஷ்டப்படு த்தாம சிம்பிளான விஷ்யத்த வெச்சு அவுங்க ஒரு விஷ்யத்த உள்ள எடுத்துட்டு வருவாங்க ஆனா அந்த சிம்பிளான விஷ்யத்தயே நம்மளால இப்ப பண்ண முடியறதில்ல அதுதா இங்க இருக்கிற ஒரு பெரிய பிரச்சன இருந்தாலு நீங்க வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க
சேரி ஓகேணா
இந்த மேரேஜ் பா மேரேஜ பாருங்க
சேரி ஓகே
கூட்டத்தோட வாங்க உங்க ஃபேமிலி எல்லாத்தையு கூட்டிட்டு வாங்க
ஆ ஓகே நாங்க அப்டினா ஒரு ரெண்டு நாலு நாள் இருக்கிற மாரி ப்ளான் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்ற செரி ஓகேங்க செரி பாய் நா இவ் நீங்க வந்து ஆஃபீஸ்லந்து வந்துட்டு அப்றோ உங்களுக்கு கால் பண்ற ஹஸ்பண்ட எல்லா பேசட்டு
செரிங்க ஓகே பாய்